ஹலோ கேக்குதா
ஆ கேக்குது வணக்கம் ஆ நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ஆ நல்லாருக்கே வீட்ல எல்லா நல்லாருக்காங்களா
எல்லாரு நல்லாருக்காங்கங்க அங்கே எப்டிருக்காங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்கங்க
என்ன பண்றீங்க
இதோ இருக்கு இப்பதா டீ குடிச்சோ
சரி சரி
நீங்க டீ சாப்ட்டாச்சா
இல்ல நா டீல்லா குடிக்கமாட்டே பால் தா எப்பயாச்சு குடிப்பே ஸ்நாக்ஸ் எதுனா சாப்டுவே எனக்கி பசி எடுத்த மாரி இருந்துது அதனால மம்மிய வந்து அ கோதுமைல வெல்லம் போட்டு தோச செஞ்சு குடுப்பாங்க நீங்க சாப்ட்ருக்கீங்களா
இல்லயே அந்த மாரி நாங்க சாப்ட்டதில்ல வெறு கோதும மாவுலயா
ஆமா வேறு கோதும மாவு அப்றோ வெல்லம் வந்து தண்ணில ஃபர்ஸ்ட்டு கரைச்சிர்ணு அதுக் தகுந்த மாரி வெல்லம் கொஞ்சோ நம் அ கோதும மாவு எடுத்து உப்பு போட்டு நல்லா பிசஞ்சிட்டு அது வந்து கொழந்தைங்களுக்கு கூட ஸ்நாக்ஸா குடுப்பாங்கங்க அதுல வந்து தேன் கலந்து குடுப் பாங்க நம்ம வேணுனா நம்ம வந்து வாழப்பழம் அதெல்லா கூட கட் பண்ணி மேல போட்டுட்டு அப்டியே கூட நம்ம கொழந்தைங்களுக்கு குடுத்தோ டெக்ரேஷன் பண்ணி குடுத்தோனா கொழந்தைங்க சாப்டுவாங்க அந்த மாரி இன்னிக்கு செஞ்சு குடுத்தாங்க எனக்கு பசி எடுத்த மாரிருந்துது அதனால இன்னிக்கு நா சாப்ட்டே
ஆ செரி செரி நா செஞ்சு ட்ரை பண்ணி பாக்றே அது எப்டி இருக்கும்னு சொல்ட்டு நெய் வேனா ஊத்தி குடுக்கலாமா பிள்ளைங்களுக்கு
ஆ கண்டிப்பாக நெய் ஊத்தி குடுக்கலா தேனு ஆட் பண்ணலா அதுல எப்டி ஊத்திட்டு கப்புறோ வந்து நீங்க வந்து தேன் ஆட் பண்ணி குடுங்க து தேன் ஆட் பண்ணி ரோல் பண்ணி குடுத்தீங்க அப்டின்னா கொழந்தைங்க வந்து விரும்பி சாப்டுவாங்க ஏனா வெல்லமு வந்து உடம்புக்கு நல்ல துதா கோதுமயு உடம்புக்கு நல்லது தேனுமே கண்டிப்பா உடம்புக்கு கு நல்லது அதனால நீங்க குடுக்கலா கண்டிப்பா வீட்ல் வந்து எதுவுமே இல்ல எனக்கு பசிக்குது அப்டின்னு சொன்னேனா அம்மா வந்து இன்ஸ் டன்டா எனக்கு இததா செஞ்சு குடுப்பாங்க அ நல்லா இருக்கு சாப்ட்றதுக்கு ஹெல்தியாவு இருக்கு
ஆ சேரி சேரி நா வந்து அந்து இந்த மாரி செஞ்சு குடுத்ததில்ல இந்த ராகி மாவு இந்த திணை கம்பு ஆ அந்த மாதிரி வந்து வீட்ல அடிச்சு வச்சுருக்கே அதுதா நா தோசயா ஊத்தி குடுப்பே ஆனா சில சாப்பாட்டுக்கு தா குடுப்பே அ மத்தபடி ஸ்நாக்ஸுக்கு இந்த மாதிரி ஆ மார்னிங் டைம்ல அந்த மாதிரி தா குடுப்பே சாப் பாடா குடுத்துருவே அதுக்கு வந்து சட்னி புதினா சட்னி இல்லனா கொத்தமல்லி சட்னி இந்த ஆ ம் புதினா கொத்தமல்லி இல்லனா கருவேப்புல இல்லனா இந்த பெரண்டைன்னு சொல்லுவாங்க ஆ பெரண்டை துவையல் அந்த மாதிரி தா குடுப்பே
சேரி சேரி அதுதா இதுயு வந்து நீங்க வந்து கொஞ்சோ மாவு வந்து மாவு மாரி கலந்தீங்க அப் அப்டின்னா வந்து இது வந்து தோச மாரி ஆகும் கொஞ்சோ லைட்டா கொஞ்சோ திக்கா கலந்திங்க அப்டின்னா வந்து கொழந்தைங்களுக்கு வந்து நீங்க வந்து போண்டாவாவு போட்டு குடுக்கலா அதுல வேணும்னா நம்ம வெள்ளம் கூட போட்டு வந்து கோ கரச்சுக்கலா ஆ லைக் வெல்லம் போட்டீங்கன்னா அது வந்து சரி வாழைப்பழம் வாழைப்பழம் வாழைப்பழம் போட்டு கூட நீங்க வந்து பிசிஞ்சீங்க அப்டின்னா தண்ணி மாரி ஆயிடு கொஞ்ச அது வந்து நீங்க வந்து அதுமே போட்டு குழந்தைங்களுக்கு வந்து போண்டா கேட்டாங்க அப்டின்னா அதையுமே போட்டு தருவாங்க அம்மா எங்களுக்கு எங்களுக்கு அது சாப்பிட்டு பழகிருச்சி ஸ்வீட் ட்டா இருக்குல்ல எல்லாருமே ஸ்வீட்னா சாப்டுவோம் அதனால நாங்க அப்படிதா சாப்ட்டுருக்கோ
ஆ சரி சரி ந ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிள்ளைங்களுக்கு வந்து பயிர அவுச்சு குடுப்பேன் பச்ச பயிறு முழு பயிறு அதுலதா சக்கர போட்டு தேங்காய் போட்டு அந்த மாரி கொடுப்பேன்
சரி சரி
அ அப்டி இல்லனா ஈவினிங் டயத்துல கருப்பு கொண்ட கடல எங்க பசங்க சாப்ட மாட்டாங்க அதனால வெள்ள கொண்டல கொண்டக்கடல இருக்குல அது தாளிச்சாலும் சாப்ட மாட்டாங்க சும்மா தா சாப்டுவாங்க
ஆமாங்க உண்மலயே தாலிக்காம சாப்பறது நல்லதுதாங்க நானுமே கூட இப்பவும் சரி தாளிக்க மாட்டேன் மோஸ்ட்டா என்னைக்காச்சும் ஒரு நாள் நம்மளுக்கு தாளிச்சு சாப்பணும் அப்டி ட்ரெஷனலா சாப்ணும் அப்பின்னு தோணுச்சனா தாளிச்சு சாப்டுவேன் மத்த நேரத்துல வந்து எப்டின்னா வேக வச்சுட்டு அப்டியே வந்து தண்ணி இருத்துட்டு அப்டியே சாப்ட சொல்லுவேன் ஏன்னா அப்டி சாப்ட்டா தா ஒடம்புக்கு நல்லது இந்த எண்ண அதெல்லாம் சேத்தோம்னா நமக்கு கொலஸ்டால் வந்து அதிக உமாக்குன்னு சொல்லுவாங்க அதனால வந்து நா வேற
டேஸ்டுக்காக நம்ம தாளிச்ச கொடுப்போ என் பிள்ளைங்களுக்கு அந்த கடுகு மெளகா தேங்கா எல்லாம் இருக்குது அது புடிக்க மாட்டேங்குது அதனால நா வந்து எனக்கு அந்த மாரி புடிக்கும் ஆனா பிள்ளைங்களுக்கு புடிக்காதனால அதுங்களுக்கு சும்மாவவே அவிச்சு கொடுத் றது
இல்ல நல்லதுங்க உண்மைலயே ககொழந்தைங்க கரெக்டா தா சாப்பறாங்க எனக்கு
ம் சரி சரி அப்றம் வேற என்ன ஸ்நாக்ஸ் செய்வாங்க வீட்ல
வீட்ல வந்து சிம்பிளா ரொம்ப அதே மாரி தோசலயே கூட மம்மி வந்து வெல்லம் போட்டு கொடுப்ப பாங்க வெல்ல ஓடச்சிட்டு தூள் தூளா இருக்கல அதயுமே போட்டு கொடுப்பாங்க ஏ எப்ப எப்பமே நம்ம டெய்லி தோச இட்லி அந்த சட்னியிலா சாப்பறக்கு போர் அடிக்குதுன்னா அம்மா வந்து இந்த மாரி செஞ்சு கொடுப்பாங்க அப்டி இல்லன்னா அதுல வந்து நம்ம தாலி வச்சுட்டு வந்து தோச போடுவோல அது நீங்க சாப்ட்ருப்பீங்களா
அந்த வெங்காயம் இதெல்லாம் காயவச்சு இதுல கொட்டுவாங்கல்ல ஆ அது நார்மலா தோச மாவு இட்லி அரிசி மாவுலயா போடுவாங்க
ஆமாங்க அதுலயும் போட்டு வந்து தோச செஞ்சு கொடுப்பாங்க அம்மா
ஆ நா அதுல போட மாட்டேன் இந்தப்புறம் ராகி இல்ன்னா ரவா தோச இருக்குல அதுக்கு
ஆமாம் ஏன்னா எப்பமே ஒரே மாரி தோச தோசன்னா போர் அடிக்குல்லங்க அதனால அம்மா வந்து கடுகு உளுத்தம் பருப்பு அந்த பருப்பெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்றம் வந்து வங்காயம் நல்லா கட் பண்ணி போட்டுட்டு கொத்தமல்லி போடுவாங்க கருவேப்பல கொத்தமல்லி கருவேப்பல நல்லா ந எப்டி கட் பண்ணிட்டு அதுவும் போடுவாங்க கூட வந்து அ என்னது புதினா வேணுன்னா போடுவாங்க அந்த மாரி போட்டுட்டு அத வந்து மாவுல பெசஞ்சுருவாங்க கலந்துருவாங்க கலந்துட்டு அதே தோசையா செஞ்சு குடுப்பாங்க அப்டின்னா நம்ம ஒவ்வொரு நாள் எப் அப்டியே ஒன்னு கொழந்தைங்க சாப்ட்றாங்களா இல்ல பிள்ளைங்க சாப்ட்றாங்களா அப்படின் சொல்லிட்டு அம்மாவு செஞ்சு குடு த்துருவாக
ஆ அந்த மாரி சாப்ட்டா டேஸ்ட்டா தா இருக்கு நா ஆனா இந்த மாவு தோசைல ஊத் னது கெடயாது மத்த தோச சாப்ட மாட்டாங்க அப்டிங்கனால ரவா தோசையெல்லா அந்த மாதி ஊத்துவோ மைதா அந்த மாதி கோதும மாவு அந்த மாதிரிக்குதா நீங்க சொல்ற மெ மெத்தர்ட்ல நாங்க செய்றது
சரி சரி இந்த மாரி செஞ்சு குடுத்து பாருங்க கொழந்தைக்கு புடிச்சது அப்டின்னா அவங்களுக்கு குடுங்க பிடிக்கல அப்டின்னா வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாரி செஞ்சு குடுங்க ஏனா நாங்க இந்த மாரிலா சாப்ட்டு எங்களுக்கு பழக்கோ இருக் கு ஏனா ஒரே மாரி அதே தோசைய போரா சாப்பிறதுக்கு இந்த மாரி செஞ்சு குடுங்க மம்மி அப்டின்னன்னா செஞ்சு குடுத்தாங்கன்னா நாங்க சாப்டுவோ சின்ன வயசுலருந்தே எங்களுக் வந்து அ பசிச்சதே இல்லை எதுமே பிடிக்கல அப்டின்னா இன்ஸ்டண்ட்டா அம்மா வந்து வெல்லந்தோசை எனக்கு செஞ்சு குடுத்துருவாங்க அந்த மாரி தா எனக்கு சாப்ட்டு பழக்கோ இருக்கு
ம் ம் அப்புறோ நா மாவு தோசைல வந்து இந்த அ மிளகா ஒரு பட்டை மிளகா ரெண்டு ஒரு தக்காளி ஆ ஒரு ஒரு எப்டி சொல்றது ஒரு சின்னதா ஒரு ரவுண்டா ஒரு புளிகி புளி அது மட்டு போட்டு மிக்சியில அரச்சிருவே நல்லெண்ண ஊத்தி அடிச்சிட்டு நம்ம திரும்ப இந்த தோச ஊத்துறோலா நல்லா முருகலா ஊத்துவோல அதுல எடுத்து நம்ம அதுல அப்டியே தடவிட்டு சும்மா மசாலா தோச மாரி அந்த மாதிரி தடவி நெய் ஊத்தி குடுத்தாலு அதுவு நல்லாருக்கு
அப்படியா இதுவு நல்லாதா இருக்கு டேஸ்ட் வந்து நல்லா இருக்கு ஏனா நல்லெண்ண ஊத்துனாலே உண்மையிலே டேஸ்ட்டா நல்லா தாங்க இருக்கு ஆனா சாப்ட்டா உடனே கோல்ட் ஆயிடுதுங்க அதுக்கே பயந்து பயந்து சாப்பிறதா இருக்கு அது என்னன்னே தெரியாது புரியல
நல்லெண்ண ஒத்துக்காதா
இல்ல நல்லெண்ண ஒத்துக்காதுன்னு இல்ல கோல்ட் ஆகுற ஐட்டம்ஸ் வந்து நா சாப்ட்டே அப்டின்னா எனக்கு உடனே வந்து கோல்ட் ஆயிடுது
ஓ சரி சரி ஆ நல்லெண்ண ஊத்துறது உடம்புக்கு நல்லதுதா ஆனா இங்கய தலைல ஊத்தி குளிக்கிறோ மேல தேய்ச்சு குளிக்கிறோனா எனக்குமே ஒத்துக்காது தலவலி வந்துரு அது உடனே காமிச்சிரு ஆனா சா உள்ள சாப்ட்டே சாப்பிற ஐட்டம்லா அது எனக்கு எதுவு பண்ணாது பொடியில ஊத்தி சாப்டுவே தோசைல ஊத்தி சாப்டுவே மத்தபடி இந்த இந்த மாரி புளியோதிர ரைஸ்க்கு அதெல்லா ஃபுல்லா நல்லெண்ண தானே யூஸ் பண்றோ
ஆமா ஆமா ஆமா
ம் அதனால எனக்கு அதெல்லா செட்
அதேதா புளியோதர கூட சாப்ட்டோ அப்டின்னா நல்லெண்ணெல செஞ்சு சாப்ட்டா அப்பினா ஒன்னு தும்பல் வரு இல்லன்னா மூக்கு அடச்சிக்கு அ ரொம்ப பிடிக்குங்க வீ வீட்ல செய்றத விட இந்த கோயில்ல புளியோதர சாப் ப்றதுல எனக்கு ரொம்ப பிடிக்கு ஆனா உண்மையாலே அது ஒரு தனி ரு சிதா உண்மையாலே அவங்க எப்டி செய்கிறாங்கன்னு எனக்கு உண்மையாலே தெரியல ஆனா
ஆ அப்டி சொல்லுங்க
ஆனா கோயில் பிரசாதோன்றது ரொம்ப பிடிக்கு நல்லா இருக்
ஆ ஆஆ அப்றோ இந்த ஃபங்க்ஷனுக்கு போனாலு வப்பாங்கல அதுவு அது ஒரு டேஸ்ட்டா இருக்கு கோயில் உள்ள மாரியேதா இருக்கு ஆனா அது ஒரு டேஸ்ட் இருக்கு எதாவ்து ஒரு பங்க்ஷனுக்குலா போனா அதெல்லா வப்பாங்கல்ல அதே மாரி சாம்பாரு எப்புடிதா வக்கிறாங்கன் தெரியாது நம்ம வக்கிற சாம்பார்லா மாரி வரமாட்டேங்குது அவ்ங்க வைக்கிற அந்த பந்தில வைப்பாங்கள சாம்பாரு அது ஒரு தனி டேஸ்ட்டு தா அதே மாதிரி ரசந்தா இருக்கு அந்த ரசமே அவுளோ சூப்பரா இருக்கு அப்புறோ அதே மாரிதா வாழக்கா வருத்திருப் பாங்க அது எப்டி வருக்குறாங்கன் தெரில அதுவு ரொம்ப புடிக்கு
அவுங்க வந்து கன்சிஸ்டன்சி கரெக்ட்டா போடுவாங்கங்க இவ்ளோ தக்காளினா இவுளோ போடுவாங்க நம்ப வந்து மின்ன பின்ன கொஞ்சோ போட்டு நம்ம சமைப்போ அவுங்க இதுனா இது
ப அத அஜெஸ் பண்ணி நம்ம போட்டு பு எதோ செஞ்சா பரவால்ல அப்டின் போடுவோ அவ்ங்க நீங்க சொல்ற மாரி எல்லா பொருளு கரெக்ட் டா போடுவாங்க மிக்சிங் கரெக்ட்டா இருக்கு
த்து பேரா நூறு பேரா ஆயிரோ பேர்னா அந்த அளவு வச்சிருப்பாங்க அதுக்கு தகுந்த மாரி கர்ட்டா செய்வாங்க
ஆ ஆமா அதுனாலதா அந்த டேஸ்ட்டு குடுக்கும் போல
ஆமாங்க கண்டிப்பா போன வாரோ வந்து என்ன பண்ணோ அப்டினா கோவில அன்னதானோ போட்டோம் சக்கர பொங்கல்தா நாங்க போட்டோ ஒரு ஒன் கே ஜி அந்த மார்தா ரைஸு இது பண்ணி தா போட்டோ கோவில்லதா செய்ய சொன்னோ உண்மியாலேங்க அவ் ளோ நெய்யி நம்ம வீட்ல செஞ்சோனா நம்ளுக்கு வந்து அது தெகட்டிடு அவ்ளோ நெய் வச்சு நம்ம செஞ்சோ அப்டினா கோவில்ல செஞ்சாங்க சாப் புட்டோ நாங்களு சாப்ட்டோ எல்லார்க்குமே குடுத்தோ அந்தளவுக்கு வந்து சூப்பரா இந்து ச்சுங்க உண்மேலே நம்பளே காலி பண்ணிர்லாம் போல ஃபுல்லா அப்புடின்ற மாரி இருந்துது அந்தளவுக்கு ருசியா இந்தது உண்மையாலே
ம் சரி ஆனா அந்த மாதிரி வெளில சாப்புறது இந்தன்னே ஃபங்க்ஷன்ல சாப்புறதுலா அது ஒரு டேஸ்ட்டு குடுக்கு அது உண்மேலே அதா நீங்க சொல்றது கரெக்ட்டுதா அது வந்து நம்ம வந்துஸ் செஞ்சோம்னா வீட்ல இருக்க பொருள வச்சு என்ன இருக்கோ இல்லயோ அத போட்டு செஞ்சு அது வேலய முடிச்சிருவோ அவ்ங்க வந்து எல்லாமே ஜாமால பர்ஃபெக்ட்டா எல்லாமே வச்சிருப்பாங்கல்ல அப்டிங்கிறப்போ அது நீங்க அளவு கரெக்ட்டா போடுவாங்க அவுங்குளுக்கு தெரியு இப்போ ஒரு கிலோ அரிசினா இவுளவு நெய் போடணு அப்டிங்கிறதுலா அவுங்குளுக்கு தெரியு
மா நம்ப என்ன யோசிப்போனா ஒரு கிலோக்கு வந்து அர கிலோ நெய் போட்ணுமா ஐயோ அவ்ளோ போட்ணுமா
ஆ அவுளவு போடணுமானு யோசிப்போ இப்போ பால்க்கோவாலா நம்மளு வீட் ல செய்றோந்தா அந்த பா டேஸ்ட்டு நம்மளுக்கு வருதா ஏன் என்ன காருணோனா அவ்ங்கு எல்லாமே ஆ நெய்யு ஃபுல்லா நெய்யு ஊத்தி அந்த அளவுக்கு குடுக்குறாங்க அதுனாலதா கடைலயுமே அன்னைக் பால்கோவா வாங்குணம்னா ரேட்டு கூட வரு
கண்டிப்பா அதே மா
அதே நம்மள் வீட்ல இவ்ளோ ரேட்டு செய்றோமே நம் வீட்ல பால்ட்ருக்கு அதுல நம்ம செய்யலா பவ்டர்ருக்கு செய்யலானா அது அந்த டேஸ்ட்டு வரமாட்டேங்குதுல என்ன செஞ்சாலு அந்த டேஸ்ட்டு வர்ல
ஆமா மைசூர் பாக்குலா பாத்தோ அப்டினா வந்து கடைல சூப்புரா செய்வாங்கங்க ஆனா நம் ம வீட்ல செஞ்சோனா கண்டிப்பா சொல்ற அது வந்து ஒரு சில் நேர் த்ல செங்கல் மாரி ஆய்ர்து இல்னா கல்லு மாரி ஆய்டுதுங்க அது மோஸ்ட்டா அந்த சாஃப்டஸ் டெக்ஸ்சருன்றது வரவே மாட்டேங்குது ஆனா கடைல எப்டி செய்றாங்கனு எனக்குமே தெரில
ஆ அது நெய் மைசூரு பாக்கொன்னு செய்வாங்க பாருங்க கிரிஷ்ணா ஐயங்காரு அதுலேலா சரியான டேஸ்ட்டா இருக்கு அது
எவ்ளோ வாங்கிட்டு வந்தாலுமே அப்டியே வந்து ஸ்மூத்தா உள்ள போகுங்க தொண்டையில இதெல்லா
எங்களுக்கு அந்த நெய் மைசூர்பாக்கு பால் கோவாலேந்து கட்டி பால் கோவா பிடிக்காது அந்த லூஸ்ல இருக்குல அந்த பால் கோவாதா புடிக்கு ரெண்டு பசங்களுக்குமே அதுதா மேக்சிமோ ஸ்வீட்ன்னு வாங்குனா அதுதா ஆமா ஆமா அது மாரி லட்டு ரொம்ப புடிக்கு அந்த பேக்கரிக்கு போனா மத்த ஸ்வீட்லா வாங்க மாட்டே எனக்கு பாதுசா புடிக்கு நா பாதுசா வாங்கிட்டு பிள்ளேங்களுக்கு லட்டு வாங்கிட்டு பால்கோவா அந்த மைசூர் பாக்கு வாங்கிட்டு வர்ரது ஸ்வீட் அதிகமா குடுக்க மாட்டே எப் எப்பயாது வாங்க போனா அது வாங்கிட்டு வருவே
கண்டிப்பா கண்டிப்பா அதே மாரி பாதாம் பர்ஃபி புர்சினு ஒண்ணு இருக்கு அதுமே நல்லாருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஏன்னா ஃபுல்லா பாதாம் தா இருக்கு நல்லாயிருக்கு சாப்பிட்றதுக்கு அது குடுத்து பாருங்க கொழந்தைங்களுக்கு வந்து ஒடம்புக்கு நல்லதுதா பாதம் சாப்ட்ட மாரி இருக்கு
ஆ செரி செரி நா கண்டிப்பா நா ரெக்குவஸ்ட் குடுத்து பாக்குறே ஏதோ பிள்ளைங்கள சாப்பாடு நம்ம அந்த ஸ்னாக்ஸ் எல்லா ஆ செரி ஓகே ஓ ஓகே ரொம்ப தேங்க்ஸ்ங்க நன்